வணக்கம் எப்டி இருக்கீங்க நா நல்லா இருக்கே நீங்க உங்க சொந்த பந்தம் எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பள்ளிக்கூடம் எல்லா வந்துட்டு எவ்ளோ வந்துட்டு வளந்து வந்திருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல எல்லா பாத்தீங்கன்னா அதோட விலை அப்டில்லா பாத்தீங்கன்னா அங்க சேர்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் குடுக்குறாங்க எதுமே இல்ல சின்ன பசங்க தா எல்கேஜி யுகேஜியா இருக்கட்டும் அதுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்ளோ நெறைய வந்துட்டு காசு நல்லா இருக் கேட்டா பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்னா அவங்களே வந்து தே அ புக் எல்லாம் தராங்க தவ அவுங்களே பேக் தருவாங்க ஷூ தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க யூனிபார்ம் ரெண்டு செட்டு மூணு செட்டுனாலும் அவுங்களே தருவாங்க அப்படின்னாங்க புத்தகங்கள்ல இருந்து புக்ஸ் இருந்து அவுங்களே தருவாங்கன்னு சொல்லுவாங்க அங்கேயே சாப்பாடும் இருக்கும் அங்கேயே ஆயமாவும் இருக்கும் அங்கயங்க பசங்கலே வந்துட்டு பசங்கலே பாத்துப்பாங்க அப்டின் சொல் நிறைய இது பண்ணுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா படிப்பு எல்லாமே வந்துட்டு ஒ ஒண்ணுதான் அந்த இதுல வந்துட்டு அவுங்க என்ன கத்துக்க போறாங்க சொல்லுங்க வெறும் அந்த ஏபிசிடியா இருக்கட்டும் ஒன் டூ த்ரீயா இருக்கட்டும் அந்த மாதிரி பேசிக் தான் ஆனா வந்துட்டு நிறைய டிப் டிப்ரன்ஸ் இருக்குங்க ஒரு வந்துட்டு உம் எப்படி சொல்றது ஒரு நல்ல பள்ளிக்கூடத்திலயும் அந்த அஹ்ஹ எப்படி சொல்றது அரசாங்க பள்ளிக்கூடத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லல்லாம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு வி வித்தியாசம் இருக்கிறதா செய்து அந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாஆஹ் புக்ஸ்லயே வந்துட்டு வேறு படுது அப்படின்னு சொல்லலா எல்லாத்தலுமே வந்துட்டு டிப்ரஷா இருக்க கத்து குடுக்கறதுல இருந்து எல்லாமே வந்துட்டேன் நிறைய விஷயங்கள கத்து கொடுக்குறாங்க அப்பின்னு சொல்ல சின்ன சின்ன விஷயங்களும் அந்த ஒரு விஷயத்துல பாராட்டக்க கூடியதா தான் இருக்கு ஆனாலும் பாத்தீங்கன்னா விலை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நிறைய இருக்கு அப்டின்னுசொல்லலாம்
ஆமா அது வந்து என்ன அது என்ன அப்படின்னீங்க அப்படின்னா வந்து அது ஒரு வியாபாரமயிடுச்சி கல்வியா இல்ல இப்போ முன்ன வந்து அரசு பள்ளியில வந்து ஆஹ் நாங்கள்லா படிச்சதெல்லா அரசு பள்ளியில தா படிச் ச்சாமே ஆனா இப்ப வந்து எல்லாருமே வந்து தனியா இதை ஏன் கேட்குறாங்க அப்படின்னா நான் தன்னுடைய குழந்தைங்க வந்து இங்கிலீஷில் பேசணும் என் பசங்கள் வந்து பிற்காலத்துலயும் இங்கிலீஷ் இந்த இதுலயே இருக்கணும் அந்தால் இப்போ எப்படி சொல்றது இந்த ஐடி கம்பெனி அப்டின் சிஸ் சொல்லுவாங்க அந்த கம்பெனிலே வந்து வேலை பாக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பெரிய இடத்தை ல இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து நா தா கஷ்டப்பட்டே அதனால வந்து நம் புள்ளைங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால கொண்டு போய் சேர்க்குறாங்க இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்றீங்க ஒன்ற லட்சருவ ஒரு லட்சருவ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்பறம் வந்து எல் கேஜியுஜின்றீங்க பிரீ கேஜிக்குே என்னுடைய முதலாளியோடைய வீட்டுல பசங்களுக்கு ஒன்னே காலட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க அது அவங்க கட்டி தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க பிரீ கேஜிக்கே இது நம்ம எல்லாம் வந்து சின்ன வயசுல பால்வடி அப்படின்னு வோம் பால்வடிக்கு வந்து சும்மா கூட்டு போய் விடுவாங்க அம்மாவே கூட இருந்து கூப்ட்டு வருவாங்க நா அது ஒரு ஒரு ஒரு புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா மாற்றங்கள் ஜாஸ்தியா இருக்கு ஆனா தாயுடைய பாசமும் தந்தையோட பாசமும் ஆனா மாறல ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா பிள்ளைய வந்து முத முதைய பிரிறதுனால நிறைய பேர் அழுகுறாங்க குழந்தைங்க அழுவுறத பாத்து முன்னாடி அழுகக்கூடாது அப்பின்னு சொல்லிட்டு குழந்தைங்க மேலே அந்த அளவுக் பாசம் இருக்கு ஆனா பசங்களுக்கு இப்ப வந்து தாய் தாக்குனார் மேல அந்த அளவுக்கு பாசம் இல்லை ஏன்னா வந்து படிப்புனடடைய கொஞ்ச அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு இரண்டாவது வந்து இந்த கேப அது எதுன்னு சொல்லி போனதுனால பசங்களுக்கு வந்து அந்த பாசம் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு தெரியல இப்ப உள்ள பசங்களுக்கு இப்ப பாக்க போறீங்க அப்படின்னா அந்த பீசு அப்படின் சொல் சொன்னீங்க என் பசங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் டுடய ஒதிக் கீடு பனம்னு சொல்லிட்டு அதுல கொடுத்துமே வந்து நாங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பசங்களுக்கு வந்து இருபதாயிரம் இருவத்தஞ்சாயிரம் அந்த மாரி கட்ட வேண்டிதா இருக்கு அநியாய இது எல்லாமே வியாபாரம் வந்து புக்கு வாங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம காசு கெட்னா தான் புக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் வந்து யூனிஃபார்ம் தரேன்னுவாங்க யூனிபார்ம் தரணும்னா நீங்க முன்னூறு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க சேர்த்து அப்படின்னுவாங்க இப்படியேதான் வந்து எல்லாமே போயிட்டு இருக்குது வியாபாரமா தான் போயிட்டு இருக்கு எல்லா இடமும் ஆனா கவர்மெண்ட் இது வந்து பள்ளிகள வந்து யாரும் மதிக்கிறது கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனா அங்க இருக்கற பிள்ளைங்களும் வந்து சரியா இல் இல்ல செயற்கைகளும் சரி எதுவும் சரி ஆஹ் ஏன்னா வந்து எங்க இருக்கிற பசங்களும் அங்கதான் வந்து படிக்கிறாங்க ஏன்னா வந்து கீழ்த்தரத்துல இருந்து மேல்தரம் வரைக்கும் அவங்க வந்து படிக்கிறாங்க ஆனா வந்து அந்த குழந்தைகள வந்து தர எப்படி சொல்றது ச சிறப்பா வந்து கவனிக்கிறது கிடையாது அந்த பசங்க எங்கிருந்து வராாங்க அவங்கள எப் அப்படிய எல்லாம் வந்து அஹ எப்படி கட் த்து கொடுக்கணும் எப்படி இப்படிலாம் வந்து அவங்கள வந்து அஹ் வழி வழி செய்யணும் கரெக்டான முறையில போட்டுக்கணும் அப்படிங்கறிறது வந்து ஆசிரியர்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை மழைக்கு வந்தமா அவங்க வந்து பாடத்தை ஏதாவ ஒன்னு சொல்லி கொடுத்தோமா இல்லை சும்மா உட்காந்தமா போனோம இருக்காங்க கவர்மெண்ட் இதுல ஆனால் வந்து பிரைவேட்ல அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து அதை வந்து சாக்கா எடுத்து தான் இவங்க பிஸ்னஸ்ஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது யாருக்கும் தெரியமாட்டேங்குது நிறைய பேர் வந்து என் புள்ள நல்லபடியா படிச்சா போதும் நல்லபடியா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமில தான் போயகிட்டு இருக்கு இப்ப உங்க பசங்க எது ஸ்கூல்லல சேர்த்துக்கு எதுவும் முயற்சி எதுவும் பண்ணிட்டு இருக்கீா இல்ல நீங்க எ ஸ்கூல்ல பசங்களுக்கு வந்து பீஸ் எது கட்டக்கிட்டு இருக்கீங்களா பீஸ் இல்ல ஏதாவது
இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல இப்ப பொண்ணு பாத்தீன்னா இப்பதான் ரெண்டு வயசு ஆக இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு சொன் பள்ளிக்கடம் போறதுக்கு இப்போ என்ன பாத்தீங்கன்னா அதுதான் இந்த அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வேறுபாடு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு கூலி வேல சேவாங்க அவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா சேரா சேரா அவங்கல்லாம் இருக்காங்க பாத்திங்களா அவ்ங்கள வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களல்லாம் அவங்க இப்ப வந்துட்டு எப்படி அவங்களல்லாம் தனியார் பள்ளியில வந்துட்டு அவங்க பசங்கங்கள சேர்க்க முடியும் சொல்லுங்க அவங்களையும் வந்துட்டு கஷ்டப்பட்டு இது பண்றாங்க இந்த கூலி வேலை டெய்லி பார்த்தா அவங்க பசங்களையும் பாக்க வைக்கலாமே அவங்க பசங்களும் காச சம்பாரிப்பாங்களே ஆனாலும் அப்படி கஷ்டப்படக்க கூடாத சொல்லி அவங்க வந்துட்டு அரசு பள்ளிக்கு அனுப்புறாங்க அங்க இருக்கு அவங்களால முடிஞ்சலவுக்கு இது பண்ண முடியுது இப்ப அரசு பள்ளியிலுமே பாத்தா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்துட்டு இலவச தான் இருக்கு அதனால அந்த பிள்ளைக்கு சாப்பாடு அது இதெல்லாம் இருக் இல அது அது வந்துட்டு அவங்க வந்துட்டு சம்பாதிக்கிறதே சரியா போயிடுது ஆனா இப்போ அவங்க வந்துட்டு இவ்வளவு ஒரு நம்பிக்கையோட நம்பி அனுப்புறாங்க ஆனாலும் அங்க வந்துட்டு பசங்களாலாம் படிக்க முடிய மாட்டேங்குது ஒரு டிசிப்ளின் அங்க இல்ல ஆசிரியர்க்கு கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அங்க அரசு பள்ளியில ஆசிரியர் இருக்காங்களே அந்த ஆசிரியர்கக்கு எல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு சம்பளம் இருக்கும் அந்த அரசு பள்ளியில வேலை செய்யறனால ஆனா அந்த மாதிரி இருந்தும் அவங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பிள்ளைங்களை நல்லபடிய படிக்க வைக்கதுல சில இடங்கள சொல்றேன் நிறைய இடங்கள்ல நல்லதான் இருக்கு நல்ல படிக்க வைக்கிறாங்க சில இடங்கள்ல ஒரு சில கிராமத்துல கேள்வி கேட்காதனால யாரும் இல்லாதனால அப்படியேதான் இருக்கு பள்ளிகள் பல் பசங்கள் எல்லாம் அந்த பள்ளியில படிச்சு வந்துட்டு வீணாதான் போடுறாங்க அப்படின்னு சொல்லல எங்கயாச்சும் ஓடி போயடுறாங்க ஏதாச்சும் பண்றாங்க ஒரு நல்ல வந்துட்டு ஒரு முன்னிட்டு த்துக்கு வந்துட்டு இந்த கிரமத்துல இருக்க வர மாட்டே ங்கறாங்க அப்படின்னே சொல்லலாம் அது வந்துட்டு எவ்வளவு ஒரு பெரிய வந்துட்டு ஏமாற்றமா இருக்கு க்கு அந்த அவங்க அவங்களுடைய வந்துட்டு
கட்டடிச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க பிள்ளைங்கள இல்ல அவங்க எங்கன்னா காலையில அட்டனன்ஸ் போட் சிலிக்கும்போது இருந்தால் மட்டும் போதும் அதுக்கப்பறம் அவன் எங்க வேனால போவ்ட்டும் அவனு கிட்ட போய் மூச்சை போட்டு துலைக்க முடியாது எதுக்கு அவன கிட்ட கத்தக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லல இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க தோட்ட இத்துல வளையற வேர்க்கடலையாக்கட்டும் என்னலைன்னா கரும்பா இருக்கட்டும் ஏதாவது ஒ எடுத்துட்டு வந்து கொடுத்துருவானுங்க எதாவது குடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அத வாங்கி திண்னுட்டு சரி அவன் பையன் நமக்கு கொடுத்துடான் நம்ம வீடுக்கு எடுத்துட்டு போறோம் அதனால வந்து அவம் து சொல்லக் கூடாது அப்படின்னே வந்து நிறைய பசங்க வந்து கேள்வி காமே விட்டுருறாங்க அதனடியே குழந்தைங்க எல்லாம் பசங்கல்லாம் வந்து கெட்டு குட்டிச்சவரா போறாங்க அதை வந்து கொஞ்ச கூட வந்து யோசிக்க யோசிச்ச வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த பசங்க வந்து நல்ல வழி வந்திருப்பாங்க நல்ல செயல்லல ஈடுபட்டிருப்பாங்க எல்லாம் முன்னிருப்பாங்க நான் இப்ப படிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா கட்டடிச்சுட்டு வெளியிலதான் சுத்துவோம் ஏன் அப்படிந்தீங்கன்னாக்கா அப்ப வந்து பள்ளிக்கூடம் எல்லாம் வந்து கதவுகள் சீரான முறையிலயும் சிறப்பான முறையிலயும் இருக்காது எல்லாம் உடஞ்ச ஞ்சு போய் தான் இருக்குமே ஏன்னா வந்து ஜன்னல் வழிய எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்பல்லாம் அப்பெல்லாம் அந்த வழியா ஏறி குதிச்சு நாங்க ஓடி போயுருவோம் அப்ப அது அப்படி இருக்க போய் தான் இப்ப நாங்க படி இல்லாமல ஒன்னும் இல்லாமல இப்ப நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்ல போய் தான் தள்ளுவண்டி இழுக்கு இங்க இருந்து தெருவோர கடையில போட்டவ இருந்து எல்லாருமே பசங்களை வந்து நல்ல கல்வில சேர்க்கணுன்றதுக்காக தான் கொட்டுட்டு வந்து இந்த மாதிரி வந்து நல்ல பெரிய ஸ்கூல்ல சேக்கணும் இல்ல நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னா வந்து அதை வந்து நம் வந்து கொஞ்சமது யோசி இருக்கணு அது வந்து ஆஹ் தனியா பள்ளிக்கூடங்களு யோசி எடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா வந்து இவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக் கிறாங்களே சரி அந்த பசங்களயாவது கொஞ்சம் படிக்க வைப்பமேனு யோசி அதிகமா இருந்தாங்க அதுதா எனக்கு கொஞ்சோ கூட குமாட்டன்து ஏ வியாபாரமாயிடுச்சி முழுமையாவே வியாபாரம் ஆயிடுச்சி கல்வியிங்றது
ம் கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க ம் இன்னும் பாத்தீங்கன்னா நறயா விஷயங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்டின் சொல்லலாம் இப்போ நல்ல கல்வி இருக்கா செய்து இப்ப பாத்தீங்கன்னா தனியார்லே வந்துட்டு ம் ஆ அந்த அரசு பள்ளியில வேல பாக்குறாங்க இல் லியா அந்த ஆசிரியர்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவுங்க பிள்ளைய வந்துட்டு அந்த பள்ளியில சேக மாட்டாங்க தனியார் பள்ளியில தான் சேக்குவாங்க அந்த அளவுக்கு அவுங்களுக்கு வந்துட்டு சம்பளம் வ ல்லது இது இருக்கு அப்ப அவுங்க வந்து எப்டி யோசிக்கிறாங்க என்ன ஒரு சுயனலோ அவுங்க கிள மட் நல்லா படிக்கிணு நல்லா ஒழுக்கமா இருக்கணு அதே மாரி அவுங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்களும் அவுங்க அதே மாரி வச்சிருக்கணு இல்லையா அந்த அளவுக்கு வந்துட்டு மின்ன வந்துட் டு ரொம்ப இருந்துச்சு அப்டின்னே சொல்லலாம் இப்போ வந்துட்டுனா ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் சில இடங்கள்ல வந்துட்டு கேள்வி கேக் கமா இது பண்ணாம பாத்தீங்கன்னா அப்டி இருக்குன்னு சொல்வான் ஏன்னா ஒழுங்கு ஒழுக்கம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்ட விட பள்ளிக்கூடத்துலந்தான் ட்டு கத்துக்கிட்டு வராங்க ஆனா இப்ப மாறிடுச்சு இப்ப பாத்திங்கனா வீட்ல இருந்தே வந்துட்டு கத்துக்க வக்கனும் அப்டி சொல்லிட்டு தாய் மார்கள் பெற்றோர்கள் எல்லாரு நெனைக்கறாங்க எங்க போனாலுமே வந்துட்டு ஒழுக் க்கனும் அது பள்ளி கூடமா இருந்தாலும் சரி வீட் ட்ட இருந்தாலும் சரி இப்போ நம்ம ஆசிரியர்னா பயப்புடுவோம் அப்டி இல்ல அம்மா அப்பானாலும் பயப்புடனும் ஒரு மரியாத குடுக்கணும் அதான் பயோன்றது ஒரு மரியாத அதே மாதிரி அம்மா அப்பாக்கும் மரியாதை குடுக்கணும் அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைங்கள வந்துட்டு எல்லாருமே வளக்க முயற்சி பண்றாங்களே தவிர அம்மி ஆ என்ன சொல்றது பள்ளிக்கூடம் போனதா அப்பிடி இருக்குனு அப்பிடின்றதுல அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமாதா இருக்கு
ஆமா ஆமா ஏன்னா வந்து அவுங்க பிள்ளைங்களை வந்து அவங்க படிக்க வைக்கிறது நல்லபடியா படிக்க வச்சிருந்தாங்கன்னா அவங்க உள்ளே அவங்க சேர்த்திருப்பாங்களே அதனால தான வந்து அவுங்க சேரியா இருந்துருந்தாங்கன்னாக்கா மத்த பிள்ளைங்களு சேரியா இருக்கு அவுங்க பிள்ளைல அது சேத் இருந்தாங்கனா அந்த புள்ளைகளு சரியாந்திருக்கு இதுதா நறைய பேர் செய்ற தவறாருக்கு என்ன பண்ண சொல்றீங்க இப்ப நம்மளுடைய நேரம் முடிவடையிது
ஆ அடுத்த பிரிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்